ஆ கேக்குது சொல்லுங்க
அதாவது இன்னிக்கி நம்ப என்னா பேச போறானா ஆ கிளீனிங் பத்தி பேசலாம்
கிளீனிங்ல வந்து நம்ம என்ன பேசறோங்க போறோம்னா நீங்க வீட்ட எல்லாம் வந்துட்டு ஒழுங்கா கிளீன் பண்ணீங்களா டெய்லி கிளீனிங் ப்ராசஸ்ல அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா
ஆ ஆ நான் மெயினா வந்துட்டு நெறைய
வீடல கிளீன் பண்ற வேலை எல்லாம் பாப்பேன் அப்பறம் நெறைய பண்ண ஷல்ஃப் கிளீன் பண்றது அதெல்லாம் ஒரு மாரி ரிலாக்சிங்கா இருக்கும் எனக்கு வந்து கிளீன் பண்றது ரொம்ப படிக்கும் கோ
ஓ அப்டியா எனக்கும் கீளின் புரோஷஸ்ன ரொம்ப பிடி நானும் பண்ணிருக்கேன் அது மாரிஅ கொஞ்சம் தரப்பெட்டிக்கா இருக்கும் அது வந்துட்டு எப்டி சொல்றது பீடி துக்கறது து அப்பறமா வந்து ஷல்ஃப் கிளின் பண்றதுலாம் அ மாரி ரிலாக்சிங்கா இருக்கும்
ஒ அப்டியா எனக்கும் அப்டிதான் இருக்கும் பட் சில சமயம் வந்துட்டு நம்ம ரொம்ப ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்கும் போது வீட்டு கிளீன் படசன் மாதிரி உண்ம கடுப்பா இருக்கும் நெறைய வேல பாக்குற மாரி இருக்கும் பட் ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன் அங்க ஃபமிலி சசங்க அம்மா வந்து நம்ம வேலயே பாத்தாலும் திட்டுவாங்க
ம் எக்ஸாக்ட்லி அது வந்து எல்லா பேரண்ட்ஸும் பண்றதுதான் மேக்சிமம் பேரண்ட்ஸ் வந்துட்டு எதனால அப்டி பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டய்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஏய் ஒர்க் டெஸ்டெல்லாம் நம்ம மேல காட்டுவாங்க ஆ ரியல் இந்த மாரிதான் நெறைய டைம் நடக்கும் ஆ
நெறைய தாட்டி நெறைய தாட்டி இந்த மாதரி அதான் நடக்கும் அப்பறமா வந்துட்டு அ வீட்ட கிளீன் பண்றது இந்த துணிவ மடிக்கிறதுதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்சிங்கா இருக்கும் அத அடிக்கி வைக்கிறது அப்பறமா வந்துட்டு நல எப்படி வீடு களீன் பண்ணணுமுன்னு சில விஷயம் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு நம்ம பேர சொல்லி கொடுத்தா ஈஸியா வந்து நம்ம வந்து கத்துக்கலாம் இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பியூச்சர்கக்கு
ஆமா பியூச்சருக்கு வந்ததுதான் ரொம்ப தேவை அப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு நிறைய ஆஹ இந்த பெஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்ததுன்னா புல் கிளீன் பண்ணுவாங்க வீட் அப்ப வந்துட்டு மேல இருக்கிற வந்து பழைய பொருட்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு பொங்கல் தீபாவளி அப்பெல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் செய்வாங்க வீடயும் கிளீன் பண்ணுவாங்க ஒரு பக்கம் வீடு வந்து கிளீன் ஆயிக்கிட்டு இருக்கும் ஒரு பம் வந்துஸ்வீட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க நாளைக்கு ந்துட்டு இரு அந்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும்
ஏ ஆமாம் இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது அஹ அதெல்லாம் வந்துட்டு ஒருமதி திறப்பிக்கலாம் பெஸ்டிவல் டைம்ல பெஸ்டிவல்ல டையமுல்ல வந்து வீடு கிளீன் பண்றது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அப்புறம் நிறைய டஸ்ட்ல்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த டஸ்ட்னால அலர்ஜி அந்த மாதிரி நிறைய வரும் ஆ பேஸ் க்கே வ தப்ப
உம்
அது மட்டும் இல்லாம நிறைய இ என்ன யூஸ் பண்ணி தழுவுறது அப்புறமா வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்றது இதெல்லாம் வந்துட்டு தி நல்லா இருக்கும் அப்புறம் ஒவ டைமும் வந்துட்டு கிளீன் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடம் நீட்டா இருக்கறத பார்வே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபரியா இருக்கும் சில சமயம் வந்து டிப்ரெஸ்டா இருக்கும்போது வீடு கிளீன் பண்றதே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது வந்துட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அது மா ரிலாக்சிங்கா இருக்கும் ஓ டிப்ரெஷன் எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் எது எப்படி சொல்றது ஒரு மாதிரி நல்லா உ
உ பண்ற பராசஸ்லய வ பாத்ரூம் இருக்கும்ங்களா அது வந்துட்டு இருக்குது நிறைய வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும்
ஆ
அதுதான் வந்துட்டு ரொம்ப கடுப்பான விஷயம் அதெல்லாம் பண்றதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கும்
வீ கிளீன் கூட பண்ணலாம்டா பாத்ரூம் அப்புறமா வந்து கிளன் பண்றது வந்துட்டு அ மாதிரி ரொம்ப டர்டியா இருக்குமா அது கிளீன் பண்றதே பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருக்கும் ஒரு மாறி பீல்லா இருக்கும் அத நல்லாவே இருக்காது கன்றாவியா இருக்கும்
மா வந்துட்டு ஆஹ் நானும் அத பீல் பண்ணிருப்பேன் அத வந்துட்டு டிஸ்கஸ் எல்லா இருக்கும் நம்ம வந்து எவளோ நம்மளே அதால கிளீன் பண்ணாலும் ஏதோ வந்து பண்ற மாதிரி நம பார்த்தாலே ஒரு மாதிரி இரு உம் ஆஹ ஸ்ட்டு அதிகமா இருக்கற ந் கிளீன் பண்ணுமமுபோது இந்த ரீசிங் அப்புறமா வந்து லங் ப்ராப்ளம் எல்லாம் வர்துக்கு ரொம்ப சான்சஸ் இரு அப்பெல்லாம் வந்து நம்ம மாஸ்க்கு அப்புறமா பீத்திங் ப்ராப்ளம் வராம இருக்க வித் மெடிசன்ஸ் அப்புறமா பப்சல்லாம் வந்து பக்கத்துல வச்சுக்கணும் அப்பனாதான் நம்ம வந்து த மு இந்த மாதிரினாலதான் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாவும் இருக்க முடியும் அதே நேரம் வீடு கிளீனா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் பண்ணணும் உம் இந்த டோஸ் அதெல்லாம் வந்து ட்டு நல்லா பனொணு கிளாஸ் ஹ வாட்ட வச்சு கிளன் பண்ண அதுக்குன்ன ஒரு கிளாஸக்குன்னு தனியா வந்துலட்ஸ் இருக்கும் அத வச்சு கிள ப களா இன்னும் பராப்பரா கிளீன் ஆகும் அப்புறமா வந்துட்டு உட்ஷுக்கெல்லாம் வந்து தண்ணி போ அதுக்குன்னு தனியா வந்து வைப்ஸ் எல்லாம் இருக்கும் அத வச்சு துடக்கணும் அப்பறம் வந்துட்டு எலக்ட்ரானிக் எல்லாம் வந்துட்டு டைரக்ட்டா தனி வக்கு துலைக்கக்க கூடாது அதுக்குள்ள அதுக்குன்ன செப்பரேட் ஆனா எலக்ட்ரானிக் வைப்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி தொடக்கணும் க்ளீனங பிரோசெஸ் வே வந்துட்டு நல்ல பரூபிஸ்டிக் அது பிரூம்ஸ்டிக் யூஸ் பண்ணுற அது க்ளீன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸம் வந்து கரெக்டா இருந்தா தான் நம்மளால அந்த ப்ராஸஸ் வந்து சாட்டிஸபேக்ஷனா பண்ண முடியும் அதுவும் இல்லாம கிளீன் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் நல்லா சா ஒரு கொஞ்சமா சாப்பட்டு கிளீன் பண்ணணும்னு தோணும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஸ்நாக்ஸ் வந்துனு தோணும் டீ குடிக்கணும்னு தோணும் அந்த மாரி எனக்குல்லாம் தோனி இருக்கு உங்களுக்கு தோணி இருக்கா ஓகே அப்பறமா வந்துட்டு என்ன நடந்ததுன்னா மேல வந்துட்டு மொட்ட மாடில்லாம் கிளீன் பண்ணிருக்கீங்களா நீங்க நானல்லாம் பண்ணிருக்கேன் மொட்ட மாடில வந்துட்டு ஆ நெறைய திங்ஸ் எல்லாம் மேல போட்டு வச்சிருப்பாங்க யூஸ் ஆகாத வந்து கிச்ச சண்டிலா சிஸ்டர் எல்லாமே மேலதான் இருக்கும் அது வந்து யூஸ் யூஸ்யே பண்ண மாட்டாங்க பட் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து பொரிக்கி அதெல்லாம் வந்துட்டு இந்த பழய பொருள் கடயில் கொடுத்துட்டு காசு அத வித்துட்டு வீட்டுகு தேவையான பொருள் வாங்கறது காசு வாங்கிட்டு வர்றது அத வச்சு சலை விடி அலாம் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு நெறைய வீட்ட கிளீன் பண்றது வந்துட்டு ரொம்ப நல்லது அப்பறமா பைப்ஸ்ல வந்து எ க்ளீன் பண்ணிங்கன ஒருத்தரும் னப்பமோ அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாரி கிளீன் பண்ணும்பதுதான் நமப வீடு ரொம்ப கிளீனா இருக்கும் நீட்டா இருக்கும் நமக்கும் ப்கா மாரி கம்பரபளா சட்டினா இருக்கும் இந்த மாரி டிப்ஸ்ல நீங்க பொல்லொவ் பண்ணி வீடு வந்து